ஹலோ
ஹலோ
அ
அது இப்ப சின்ன பாப்பா எங்கயோ பக்கத்து வீட்ல வெளையாட போய்ர்க்கா
ஆ
வ்ளாடி என்ன பண்ணான் தெர்ல கீழ விழுந்துட்டா போல அங்க இருந்து ஆழுதுட் டே வராறு அம்மா வாயில அடிபட்ருச்சுமா அப்டின் சொல்ட்டு வ
ம்
சொன்னா கேக்கறதில்ல எங்கையாவது அடிப்பட்டாதா அடங்குறாங்க குதிக்காதனா குதி
அவ அடிப்பட்டா கூட அடங்க மாட்டா அது பாப்பாதா அடிப்பட்டா கூட அடங்குவா
இங்க இருந்து அங்க வந்து ஜம்ப் பண்றாங்க வர ஃபுல்லா
ம் எகுறி எகுறி குதிக்கர்தா வேல
வேல அதுக்தா நம்ம எதா எங்கையா அடிப் பட்டுச்சுன்னா அப்ப நம்ள புடிச்சிட்டு திட்டு வாங்க நீங்க என்னா பண்ணிட்ருந்த
ம்
ரத்த வன்ச்சே பாப்பாக்கு ரத்த வன்ச்சே பாக்கலையா அப்டின் நம்மல புடிச்சு கத்துவாங்க அவுங்கோ
ம்
ம் இப்ப போய் நா அவங்க அம்மாவ வர்னு இன்னு அவங்க ஆள காணோ
ம்
ஏ இதுக்கு போயிருந்தாங்கல்ல அந்த அ கோவிலுக்கு பசங்கல்லா அப்ப அந்த இது குடுத்தாங்க இந்த தட்டு மாரி அது உங்க அண்ணட காம்ச்சே ஆ காணது நல்லா இருக்கே அப்றோ அதோட வேல பாத்தாங்க நூத்தி பத்தொன்பது போட்டுந்துச்சி போல பரவால செலவு பண்ணி பசங்க வாங்கி தட்டு நல்லாருக்கு சூப்பராருக்கு வெயிட்டா இருக்கு அது அக் தட் அந்தக தட்ட காம்ச்சு அதாப் இதுதா சாப்ட்ற தட்டு ஒரு சைடு பொரியலு அதா அந்த வெச்சு காமிச்சாரு சாப்பாடு கொஞ்ச பொரியலு கொஞ்ச கூட்டு அப்டி வச்சு சாப்ட்ணு ன்டாறா அப்ப என்ன பாத்தாரு நீங்க செஞ்சி கொத்துருவிங்கல சாப்பாடு கூட்டலா அப்டின்னாரா நா சொன்ன சாப் பதே இல்லையா உங்க மம்மி செஞ்சு குடுத்து உங்க அம்மா செஞ்சு சாப்டுருக்கியா சாப் சாப்டு கின்டல் பண்ற அப்டின்னே இல்லியே நா சாப்ட்டுட்டிதில்லயே அப்டினாரு இரு உங்க அம்மா வர்ட்டு போட்டு குடுக்கற அப்டின்னே
ஆ
எல்லாருக்கு இவரு செய்ய சொன்னா சாப்ட்டுறாங்க கடசி நீ எங்க இங்க கேக்கற பேன்மூ சொல் நம்மகிட்டயே இது பண்றாங்க
ம் ம்
நாம செஞ்சு குடுக்காம தா அவுங்க சாப்ட்டாங்க இப்ப எல்லாத்தயு
அமா இல்லயே எங்க அம்மா சொல்றாங்களே எங்க அம்மா சொல்றாங்க நல்லா செய்றீங்க அப்டின்தா சொல்றாங்க இப்ப நா செய்யறத விட என் மருமக செஞ்சாதா நல்லா இருக்கா அப்டின்றாங்க ஏதாச்சு ஊருக்கு போய்ட்டா கூட திட்டுறாங்க என்ன
அவுங்களுக்கு எப்டி சொல்றது இல்ல அவுங்க நீ நீ நீ நீ பண்ற சமையல் ரொம்ப புடிக்கு அடிக்கடி டி எதாது இப்டி ப கார் த போட்ற பத்தியா அதா அவுங் எம்மா எவ்ளோ கார் போட்றாங்க மா இவ
ஐயோ இப்ப கூட சட்னில நறைய காரப் போட்டு இருக்கு எவ்ளோதா தண்ணி ஊத்துறதோ தெர்ல
அதா அதா இந் இந்த தப்புதா அவுங்க சொல்வாங்க நெறைய காரம் போட்டுறாமா இவ இவ் பு புர்ஷ புடிதா சாப்புட்றான் தெரிலயேமா எனக்கு காரம் கொடுக்கலாமா அவ அவர் சாப்புடும் போது நம்ப சாப்ட முடியுமா இவ்ளோ காரத்த இவ்ளோ காரம் போடாமயே கார் இப்ப மல்லா செய்றாங்க காரத்த போட்டுறா சாப்பாட்ல அப்ப என்ன பண்ணுவ இவ்ளோ காரத்த போட்டுவச்ட்டினா
ம்
அப்ற என்ன கட்டப்பாற எதிக்கி இவ்ளோ கார போட்டு செய்ற அப்டின்னே
ம்
ஆனா அவர் சாப்ட்ருவாரு தா நெனக்கிற பசங்களுக்கு தா கொஞ்ச கஷ்டோ அவ்ளோ காரோ
ஆமா
அவுங் கூட சா ப்ப அவரு கூட சாப்ட்வாரு பசங்களுக்குதா கஷ்ட சாப்பறது
ஆமா அதுங்கதா இது பண்ணுங் ம்
எல்லா ஆயா வீட்டுக்கு போய்ட்டாங்களா கீழ
சட்னி செம காரமாட்ச்சு
அய்யயோ கடவுளே ப்ப இதுங்க அம்மாக்கு தெர்னு என் சக்கர போட்டலா அப்டின்னுவாங்க இவுங்கோ
உம் எல்லா எங்க அம்மா கிட்ட இருந்துந்தா கத்துக்கினே
கத்துக்கறது அதா கோம்பல தண் எதுக்கு டிவிக்கா
ம்
இப்ப டி வி தி ரிமோட்டு இந்த லீவு விட்டதுலேந்து டி வி டி வி ரிமோட்டுகு டிவிக்கு ரிமோட்டுகு த அவ்ளோ இரவு சண்ட போட்டு பசக சும்மா வே இருக்க மாட்டேங்குதுங்க சண்ட போட்டு மாலதுங்க வேணாமா சும்மா இருகமா மா கூட நானி சும்மா இருகமா அவன சும்மா இருக்க சொல்லு எல்லா அவள சும்மா இருக்க சொல்லு அவத ஃபஸ்ட் அடிசா இவாதா ஃபஸ்ட் அடிசானு கம்ளைன்ட் வேற தாகள இவக கம்ளைண்ட் நம்மளுகு இப்போ உங்க அண்ணனுக்கு அந்த எந்த கார் வாங்கி கொடுத்தரு மூ க்ளோஸ் பண்ணி பேசுவோல
ஆ
ஆ போன் கவரு இப்ப அத போட்டு பேசுறே எனகு சூடு தெரியல அந்த காதுல சூடு ஏறு இல்ல அது பேர் நல்ல வேல இ நெத்தெலா அவ்ளோ சூடு எ காதுல பேசவே முடியல எனலா சூடு ஏது காதுல இப்ப பரவாயில ஆன அந்த சூழத கவரு இதுயாருசு போல கவர் வாங்கிகொடு போன் கவரு ஆ இப்ப ஒகே
ஆமாக
காலேல தா அந்த கவர நா மாதி விட்டே
ஆ ஆ ஆ
இப்ப இவரு ஏறிடாரு மேல ஒரு ப்ளே போன் வச்சிருதார்ல உங்க அண்ணா ரெண்டு போனு அத எடுத்துகிறா இப்பலா எடுத்து எடுத்து பாப்பா வச்சடு அவர மறந்து பேசுறாரு அது விளையன்றக்கா உங்க அம்மாவு போன் கேட்ருகா அத அது ரிப்பேர் பண்ண குடுகலா அவ அதயு குடுக மாடறாரு ரெண்டு போனு வேஸ் டா இருகுது உபயோகபடாம இருகு ரெண்டு போனு அத ஏதாவது ரிப்பேர் பண்ணி குடுகலாம்ல அவகளுகு
ஆமாகா
அவங்க கேகுறாக அவங்களுக்கு குடுகலாம்ல அத நா எவ்ளோ சொல்லி பாத்துட்டே கொஞ்சோ ரிப்பேர் பண்ணி குடுகபா அவகளுகு அவ பான் கேட்டுட்டு இருகாங்கல இப்ப உங்களால புது போன் புதுசு வாங்கி தர முடியாது
ஆமா அவங்க ப்ரெண்டு வேர அவகளோட பைய போன் வாங்கி தந்துருகாக எனக்கு ஒரு போன் உண்டா ஒரு பரிசு உண்டானு சொல்லிந்தாங்க
ஆமா அதா அந்த போன் ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு சொன்னே ரெண்டு போன் வேஸ்டாதா இருகுது ஒரு போன் ரிப் பண்ணி கொடுங்க அப்டினு தர தர தரனு கிரௌண்டுகு போயிடார் திருமா வெலயறதகு போயிடாரு
ம் அது வர நீங்க இது பண்ணிடீகன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போயிடீகன்னா அவளோதா எங்க அம்மா என்ன த மருமக இருதா சோறு குதுருபாகா
இல்ல இல்ல ம் இல்ல அவ வேற பேசறா இல்ல அம்மா ஆ
ம் பண்ணீடு பண்ணு
இது எங்கம்மா
எ மரும இல்லாத பாத்தியா நீங்க எப்படி இருகுது பாத்தியா ஒரு வேல செய்றீகளா யாராசி அப்டினு இருதுருகா
ஆ அத பேசுனே இப்ப அவக வேல பண்ணிட்டு இருகாகள
ம்
ஓலியா ஒரு அக்கா இருகல்ல ஓரு அண்ணா வேலயிகு சொல்லி அக்கா இருகா அவகளுகு குடுகறது ஏதாவது சில்லுனு வாங்கி கொடு வாங்கி குடுதுட்டு வந்துரு பக்கத் இல்ல நாட் ரஸ்த்த கடைல் வாங் குட்ச்சிட்டு வந்துர்ந்தானுங்க எதோ ரசோ வெய்க்க போறாங்களா பூஜை கொத்தமல் நா வாய்ங்ன் வந் தெரிமா அப்டின்றானுங் மறந்துட்டாங்கோ இவ்ளோ நேரோ கலாய்ச்சினா ஃப்ரெண்டு கிட்ட இப்போ வீட்டுக் ஐயயோ மறந்துட்டனே போய் வாய்னு வந்தட்றம்மாவா எப்பிடி வீட்டுக் வந்த வீலு ஞாபகோ இருகுது ரொம்ப முக்கியோ இவுனுங்கள அம்ச்சர்லா அப்டினு அதுதா அப்டே கதயிலே ஐக்கியமாட்றாங்க அவுங்க என்னது நாமென்ன பண் றமோ அந்த வேலையே மறந்துருவாங்க ஒன்லி நண் பரே நண்பர்கள் நண்பர்கள் நண்பர்கள் தா அவுங் நம்ம எட்த்துலர்ந்து நண்பர்கள் போய்ட்டாலே அவுங்ளுக் எதுமே தெரியாது அவுங்ளுக்கு நீ வாய்ங் ஆ ஆ சாப்ட்டு பசங்ளுக் இப்ப தாமா ஊட்டிவுட் தோஸ் சுட்டே கடா கொழம்பு புட்ச்சின்னாங்க
இங்க இட்லியு சட்னியு இருக்குது
அதா கார்த்த கொட்டி வெஸ்ட்டியே நீ சக்கர போட்ச்சா அதுல
அத டேஸ்ட் பண்ணி பாருங்க நல்லாாதா இருக்கு
ஆ ஆல்ரெடி அப்ப நெறய இந்த வேல செஞ்சிருக்க
ஆமா
அதுதா அவ அத தா அவனு சொன்னா இது ஒரு புது விதமான சட்னி அப்டின்
உங்கள மாதிரியா கொழம்புல தண்ணி ஊத்திக்கனு இது பண்ணீட்ருக்க நீயு எங் நாங்க வந்து தெரிஞ்சே ஊத்துவோனா
நாங்க தெரியாம உன்னு கமுக்கமா ஊத்தீர்வோ தண்ணிய அத நா ஊத்வே மாட்டே உங்கொம்மோ உங்க அம்மா தா ஊத்திட்டு பரவால்ல கொழம்பு கொஞ் கெட்
அதுதா எங்க அண்ண கிண்டல் பண்றா இப்பெல்லா உன் உன்னோட வித்த அனைத்தியு ஏ பொண்டாட்டிக்கு நீங்க சொல்லி குட்த்து ட்ருக்க உன்னாலதா என் மனைவி கெட்டு போய்ட்டா எ உன்ன மாரியே திருட்டு வேல பண்றா இப்பெல்லா
அது பாக்கறாரு வேற கரெக்ட்டா திருகுல உள்ளத பாத்
செஞ்சத நைட்டு குடுக்கற்து எல்லா பண்றா அ அனைத்து வித்தையு கத்து குட்த்துட்ருக்க நீ எம்பொண்டாட்டிக்கு அப்டின் சொல்லிட்ருந்தா
நா செரி வேணா வேணாத்தன்னா இல்லல்ல நீ ஊத்து பத்தாது கொஞ்ச கொஞ்ச நைசா கலக்கிடு அப்டின்றாங்கோ
அதா நீ அவுங்க கூட சேந்து சேந்து ஃபுல் வித்தய கத்துன்ருக்க அவுங்ககிட்டர்ந்து அவுங்க எப்டி எங்க அப்பாக்கு பண்ணுவாங்களோ அதே மாரியே பண்ற
அந்த மன்ஷ பாவோ குடுத்தா போது எனக்கு சாப்பாடுன் சாப்ட்டு ஒக்காந்துருவாரு நீங்க சாப்பாடு குடுத்தா மட்டு போதுண்டி எங்களுக்கு அப்டின் சொல்லி அதே மாரி தா உங்க அண்ணு உங்க அப்பா மார தா அப்டி எது குட்த்தாலு சொல்லாத் கொறையே சாப்ட்டு அதுக்கப்பறோ கொற சொல்வாரு என்னதிது அப்டினு ஃபுல்லா வெச்சு சாப்ட்றதுக் செஞ்சிட்றே சாப்ட்டதுக்கப்பறோ சொல் கேப்பாரு ஆனா இது வேணா அது வேணான் சொல்ல மாட்டார் எது நம்பளுக் எது கடையிது செஞ்சமோ சாப்ட்ருவாரு கஞ்சி இர்ந்தாலு குடிஸ்ட்டு போய்டுவாரு வேலைய பாக்கறதுக்கு கஞ்சியாவ்து குட்த்துருங்க நா குடி ஸ்ட்டு போயறே வேலைக்கு அப்டின்னுவாரு
ம் எங்க அப்பால்லா தொல்லையே கெடயாது எது குடுத்தாலு சாப்ட்டுவாரு
ம் அவிய செல வீட்ல இது கெடைக்காம இருக்கே இதாவ்து கெடைக்குதே அப்டின்னு அதா சொல்லுவார் எத்தன வீட்ல இதெல்லா கெடைக்காம இருக் இது நமக்கு எதாவது கடவுள் குடுத்துருக்காரு அப்டி நெனச்சட்டு நம்ம போயிட்ணு இது கொற அது கொறன்னு சொல்ல கூடாது நா ஒரு வாட்டி கேட்டே எப்டி எல்லா நீ குடுத்தோனே சாப்புட்ற எங்க வீட்ல என் தம்பிலா சாப்ட மாட்டா மாமா அடிச்சு எதாவது கொற சொல்லிட்டே இருப்பா இது இல்ல நா கவுச்சி இல்ல முட்டை இல்ல கறி இல்ல நம்ம வாங்குமா அப்டின்னு கேட் டே அதா சும்மா இது அது சொன்னாரு இது கூட இல்லாம எத்தனையோ வீட்டுல இருக்காங்கம்மா நம் இதே கெடைச்சுச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு சாப்புட்ணு அவனுங்க கஷ்டோ குடுக் த்து வளர்க்கல அந்த பையனுக்கு நீங்க எதுக்கேட்டாலு வாங்கி குடுத்து பழகிட்டீங்க அவுங்க அம்மா பழக்கிட்டாங்க அதுனால அவனுக்கு அது தெரியில அப்டின்னு சொல்ட்டு இருந்தாரு பஸ்ட்லருந்தே இப்ப அவனுக்கு இது செரி பார் அது நா சொல்லி வளர்க்காம வுட்டுட்டீங்க அப்டின்னுவாரு செரிப்பா நா சொல்றே அவ கிட்ட அப்டின்ட்டே இவ அதா பசங்க வந்துருச்சுங்களா சாப்புட்றதுக்கு இட்லி குடுத்துட்டியா பசங்களுக்கு
ஆ குடுத்துட்டோ இட்லி
சாப்புறாங்களா அண்ணே சாப்ட்டாரா இல்ல அவரு பேச மாட்டாரா ஆ கரைக்டா
கடைக்கு தா போவாரு கறி வாங்கிட்டு வர்றதுக்காக
ஆ ஆ இப்போ அவுங்களுக்கு நானு ஆ ஆ ஆ செரி அவனுங்களுக்கு ஜூஸ் வாங்கி குடுக்கணு ஜூஸ் வாங்கி குடுத்துட்டு பசங்களுக்கு ஜூஸ் வேல ரெண்டு பேர் தா வேல பண்றாங்க போல மேஸ்திரி இருக்காரானு தெர்ல இருந்தாலு குடிக்க மாட்டது வாங்கி குடுத்தா
ஆமா அவர் குடிக்கலேனா வுட்ருங்கோ அவ யார் வாங்கிறாங்களோ அவுங்களுக்கு மட்டு வாங்கி
அதா ரெண்டுதா இருக்கு ரெண்டு வாங்கிக் குடுக்கட்டுமா அப்டின்னு சொன்னாங்க அவுங்க அத வாங்கிச்சு அவுங்களுக்கு தா செர் நா வாங்கி குடுத்துட்டு அச்ச அந்த ரசோ வக்கிறதுக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க அதா இப்போ நா வாங்கி குடுத்துட்டு அப்பறம் பண்றே
ஆ செரிங்க ஆ